ஆஹ் கே என்ன பண்றீங்க
ஆஹ் நா சும்மாதா இருக்கே கார்த்திக்கா நாளைக்கு நாயித்து கெழம
சரி சரி
செய்யலான்ட்டு இருக்கே உங்களுக்குதா தெரியுல்ல அது கொஞ்சம் டிஷ் சொல்றீங்களா நா எழுதி வச்சுக்குறே
ஆஹ் சொல்றே நாளைக்கு ஞாயித்துக்கிழமை யாரும் கெஸ்ட் வராங்க ங்களா
கெஸ்ட் வரல எ பையன் சாப்புடுவா ஆஹ் அவனுக்கு சிக்கன் பிரியாணினா புடிக்கு கொஞ்சோ ஸ்லோவா சொல்லுங்க
ஓகே செரி செரி நான் சொல்றேன் எழுதிக்கோங்க எத்தன கிலோ சிக்கன் வாங்க பேரிங்க ஒரு கிலோ வாங்குவீங்களா
இல்ல நீங்க நீங்க ஆ ஒ ஒரு கிலோவுக்கு சொல்லுங்க ஓகே
ஒரு கிலோக்கு ஆஹ் அளவு சொல்றேன் எழுதிக்கோங்க ஒரு கிலோவுக்கு வந்து மூணு வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிக்கணும்
நீங்க அ இல்ல கார்த்திகே நீங்க அப்படி சொல்லாதீங்க நம்ம என்ன ஊத்தி அதுல இருந்து சொல்லுங்க நான் அதலே பிக்கப் பண்ணிக்குறேன்
ஓகே அப்ப வந்து ஆ சிக் சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும் ஆஹ் கழுவிவச்சுட்டு எ கா இது குக்கர்ல வச்சா குக்கர்லயே வைக்கலா இல்லன்னா சட்
ஆனா குக்கர்லயே நீங்க எனக்கு சொ நீங்க எதுல நல்லா இருக்கும் போ
குக்கர்லனா கம்ஃபர்டபுளா இருக்கும் அதல்லா தம் வைக்கணும் நான் குக்கர்லயும் சொல்றேன் ஓகேவா அ குக்கர்ல வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் என்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கணும் ஊத்திக்கிட்டு நல்லா காஞ்ச பறகு பட்ட ஆஹ் இது கிராம்பு ஏலக்கா அ இதெல்லா போட்டு அந்த பிரரிஞ்சு இல இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நான் ஒரு பத்து முந்திரி பருபையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கண பிறகு கு வெங்காயோ நீள நீளமா வெ வெட்டி வெச்சுக்க வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணு நல்லா வ வதக்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையு போட்டு நல்லா வதக்கணு அ வெங்காயோ வந்து நல்லா பொண்நிறமா நல்லா வதங்கி வரமோது அதுல வந்து கொ த்தமல்லி புதினா எல்லாத்தையு போட்டு நல்லா வதக்கணு வதக்கிட்டு ஆ வெங்காயங் கடத்து அத இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டர்ணு அது நல்லா வெங்காயோ பொன் நிறமா வதங்கண ஒட்டிதா கொத்தமல்லியையு புதினாவையு போட்டு நல்லா வதக்கனு வதக்கன பிறகு கடேசியா ஆ கடேசியா வந்து அ தக்காளிய போட்டு நல்லா வதக்கி அ நல்லா பேஸ் நல்லா மசாலா மாரி வரோ எண்ண பிரிஞ்சு அப்போதக்கி இந்த சிக்கன போட்டு நல் ல்லா வந்து
சிக்கன் வந்து பீஸஸா இல்ல லெக் பீஸ் போடவா
பீஸஸாவோ போடலா லெக் பீஸு எல்லாமே ஒன்னாவே போட்டர்லா தனிதனியா போடனோன்னு அவசியோல்ல எல்லாத்தையுமே ஒன்னாப் போட்டு நல்லா கெண்டிக்கிட்டே இருக்கணோ கி கெளரி வுட்டுக்கிட்டே இர் க மோது அது சிக்கன்லேந்து கொஞ்சோ தண்ணி வரோ
ம் சேரி
தண்ணி வறதுனால அத கிண்டிகிட்டே இருந்தா அந்த தண்ணி வந்தோட்டி அத கொஞ்சோ வத்தற மாரி அது வரைக்கோ நீங்க கிண்டிகிட்டேதா அதுலே சிக்கன் வந்து பாதி வெந்த்ரோ அதுக்கப்பறோ பிரியாணி பொடி பேக்கேட்ல விக்குதுல அத வாங்கி போட் ட்டல்லா இல்லன்னா வீட்ல பிரியாணி பொடி நம்மளே செஞ்சு கூட அத வந்து போடலா
நீங்க எது போடுறீங்க
நா கடப்பொடிதா போடுவே கட பொடில அ கடப் கூடய வந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஆ பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு உப் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அந்த கோழி வந்து மூ முங்குற அளவு தண்ணி ஊத்தி வெக்கணோ நல்லா கொதிச்சுவ வர போது இங்க வந்து நீங்க பாஸ்மதி ரைஸா சீரக சம்பா யூஸ் பண்ணுவீங்களா
அது இப்ப சீரக சம்பானு வெச்சுக்கலா
சீரக சம்பா தா யூஸ்
ஆ இப்போதைக்கு ஆ நா வாங்கிக்கந்ததா எதுனாலோ சேரி ஏதோ நா பண்ணிக்குற
செரி சீரக சம்பா ரைஸ்னா ஆஹ் எவ்வளோ சாப்பாடு ரைஸ் போட்டா பிரியாணி நல்லா இருக்காது பாஸ்மதி இல்ன்னா சம்ப போட்டாலும் பிரியாணி நல்லா டேஸ்ட்ட் கொடுக்கு ஆஹ் அதனால இப்ப வந்து
ஓகே அது வாங்கி வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஒள அரிசிக்கு ரெண்டு ஒளக்கு தண்ணி ஓகேங்களா இதுதான் ரேஷ் ஒரு உலகு பா து ரைசா வந்து நல்லா கலஞ்சிட்டு அல்ல தா குக்கர்ல போட்டு அ இரண்டு ஒளக்கத் தண்ணிய வந்து ஊத்தி நல்லா கிண்டிட்டு மேல வந்து ஓ ப நெய்ய ஊத்திட்டு ஆ அதுக்கப் அப்பறோ குக்கர வந்து மூடி ஒரு நாலு விசில் கிட்ட வச்சுட்டீங்கன்னா ஆ நாலு விசல் மூணு விச விசில் வந்துரணு நாலாவது விசில வந்து வர விடாம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிறணு
வந்துகிட்டு இருக்கும் போதே ஆ
ஆ ஆமா அவ வர விடாம ஆஃப் பண்ணிடணு நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ட்டு ஆ கொஞ்சோ நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த விசில் அந்த கேஸ் போன பிறகு எடுத்து பார்த்தா பிரியாணி ரெடி
சிக்கன் சுட்டு வச்சட சிக்கன் பிரியாணி ரெடி
ஆ
சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரு
ஆஹமா சசிக்கன் பிரியாணி ரெடியிரு இதுக்கு வந்து தனியா வந்து ரைத்தா செய்யறக்கு அப்டினா ஒரு தயிர் பாக்கெட்டு வாங்கிக்கோங்க வெங்காயத்த நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க அது அந்த தயிர் பாக்கெட் வெங்காயத்த போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி ஒரு ஒரு மண் நேரோ ஊற வச் சிருங்க ஊற வச்சுட்டு இப்ப அந்த பிரியாணி ரைத்தா இத வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கு
சேரி சேரி பாஸ்தா உங்களுக்கு செய் தெரியுமா ஆ பாஸ்தா
ஆ செய்ய தெரியு இன்னைக் காலைல அதா செஞ்சு சாப்ட்டோ
செரி அந்த பாஸ்தா ரெசிபியு சொல்லுங்களே உ அது என்ன பாஸ்தா அது நெறைய பாஸ்தால நெறைய வெரைட்டிஸ் இருக்கு
ஆமா அது வந்து உங்களுக்கு எந்த மாரி ஷேஃப் வந்து உங்களுக்
ஆஹ் ஏனா இப்ப அந்த கிளிஞ்சல் மாரி இருக்கு முறுக்கு முறுக்கால்லா இருக்
ஆஹ் ஆமா ஆமா அந்த சோவி மாரி இருக்கறது வந்து நல்லா டேஸ்சா இருக்கு
ஓ அந்த கிளிஞல் மாரி இருக்
ஆ ஆமா ஆ ஆமா அத வந்து என்ன பண்ணணுனா பாக்கெட் வாய்ண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணு மோ அந்த அளவு எடுத்து சுடுதண்ணியில நல்லா வேக வச்சுக்கணு சுடுதண்ணில நல்லா வேக வச்சு ஒரு பத்து நிமிசோ காமண் நேரோ வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இல்லையே உப்பு உப்பு போட்டுக்கலா உப்பு போட்டுக்கலா ஆயில்ல்லா வேணா ஆயில்ல்லா தேவயில்ல அதுவே நல்லா வெந்து வந்து அ உப்பு மட்டு போட்டு தனியா வேக வச்சு ஒரு காமண் நே எடுத் வச்சுருங்க அதுக்கப்புற வெங்காயோ, தக்கா ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லா வந்து வதக் நீ எண்ணெயில போட்டு வதக் ம் ஆ ஆ மத் தனியா செய்ணு தனியா ஒரு கடாயில வந்து எண்ணெய ஊத் தி வெங்காயோ தக்காளி க இது சோம்பு சீரகம் போட்டு வெங்காயோ, தக்காளி, இ்ஞ்சி பூண்டு இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஹ் மெளகாய் துழு மல்லித்தூளு, மஞ்ச தூள் அதுக்கப்புறம் சிக்கன் பொடி. சிக்கன் பொடியெல்லா போட்டா இன்னும்ங் கொஞ் இன்னு நல்லா வாசனையா. நல்லா டேஸ்ட். தா வந்தரும்
சேரி ச
ஆஹ் அந்த மாரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலையில இந்த வேக வெச்ச பாஸ்தாவ இதுல போட்டு நல்லா பிரட் நீங்க எல்லா நல்லா சூப்பரான சா வாசம்மா இருக்கு சா பாஸ்தா வந்து ரெடி.
ச்சாஸ் சாஸ் எல்லாம் ஊத்த வேணாம்மா
ச்சாஸ் ஊத்தலாம் ச்சாஸ் உத் ஊத்திக்கலாம், சோயா சாசு ஊத்திக்கலாம் நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அட் பண்ணிக்கலா
முட்ட பாஸ்தான்னு சொல்லிட்டு ஒன்னு செய்வோன் குக்கர்லயே
உம் அது எப்படி செய்வீங்க?
நம்ம இது தனியா வேக வைக்க தேவயில்ல என்ன உத்திட்டு இந்த கரிக் குடு குக்கர்ல அப்படியே ஃபுல்லாஹ் வெச்சறணும் எண்ண ஊத்திட்டு நமக்கு சோம்பு போட்டுட்டே ப பட்ட கிராம் தேவன்னா போட்டுக்கலாம் பிரியாணிக்கு செய்ற மாதிரி தான் அதையும் போட்டுட்டு வெங் காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே போட்டு இது பண்ணிட்டு என்னன்ன மசாலா நம்மளுக்கு தேவப்படுதோ எல்லாம் போட்டுக்கலாம்
ஓகே ஓகே உம்
இருந்தா ஊத்திக்கலாம் இல்லன்னா தக்காளி கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் ஊத்
ஊத்திக்கலாம் ஓகே ஓகே
ஊத்திட்டு இது பண்ணிட்டு இது என்ன பண்ணனும் பாஸ்தாவ சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த அந்த மசாலாலயே போட்டு பாஸ்தாவை நல்லா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கணும் இதுக்கு மட்டும் அந்த மசாலாலயே பாஸ் ஆ வெந்துடும் பாஸ்தா நல்லா அப்படி போட்டு நல்லா சுருள வச் சிட்டு புதுனா கொத்தமல்லி என்னென் தேவைப்படுதா எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவை பாஸ்தா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும்
ஓகே ஓகே ஓகே ம்
உப்பு தேவயான அளவு எல்லாம் போட்டுட்டு ஓகேவா உப்பு எல்லாம் சரி இப்ப அதுக்கு அப்பறம் முட்டை இருக்குல முட்டைய என்ன பண்ணிரும்னா லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு எத்த முட்டை தேவைப்படுதுோ அப்படியே அதுல போத்து ஊத்திறணும்
ஓ சரி சரி கடைசியா ஊத்தி ஊத்தி கிண்டிரணுமா ம்
உடைச்சி ஊத்துன தான் அப்படியே நிக்கும் ஆமா அப்பேடி குக்கர வச்சு முடியிரணும் க்ளோஸ் பண்ணிரணும் அது ஒரு அஞ்சாறு விசில் அடிக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வேகணும்ல்லயா பாஸ்தா
ஓ சேரி சேரி சேரி
கணும் ஒரு அஞ்சாறு விசில் வச்சுட்டு ஆ நம்ம நம்மளுக்கு தேவயான விசில் நல்ல அடங்கண வா ஏன்னா இது கொஞ்சம் முட்டையெல்லாம் நம்ம ஊத்தி இருக்கறதுனால விசில் அடங்கன உடனே நாம ஓப்பன் பண்ணி பாத்தோம்னா நாம உடைச்சு ஊத்தின எஃகு வந்து நல்லாவே இருக்கும் அது
ஓகே மேல அப்டியே நிக்கும்
நல்ல சூப்பரா இருக்கும் அந்த அந்த மசாலா பாச தவோடை சேர்ந்து கலந்து இருக்கிறதுனால
ஓகே ஓகே
அதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி அதோடய ஒன்னு உடையாமல் இருந்தால் ஆட்குரு மட்டை அப்படி எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தாவோட சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்
ஓகே ஓகே ஆ அப்படி அப்டியே சேர்த்து செஞ்ச ஓகே ஓகே ஓகே ஓகே ம்
அப்டியேதா இந்த சிக்கன் செய்கிறது சிக்கன் கறி போட்டு செய்கிறதுலாம் மேக்சிமம் அதுவும் நல்லாயிருக்கும்
ஓ சேரி சேரி நானும் அந்த மாதிரி செஞ்சு பாக்குறேன் பாஸ்தா நீங்க சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கு
முட்டை இது சூப்பரா இருக்கூ நாங்க அடிக்கடி இது சாப்பிடுவோ கறி சிக்கன் ஆ சிக்கன்னும் போட்டு செய்யலா நாங்க மோஸ்ட்லி இந்த முட்ட நம்ம நெறைய மு ப்ப பொத்து ஊத்திட்டு கல கூடாது ஆனா அத அதுலயே வந்து சூப்பரா இருக்கு பாஸ்தாவும் வேந்திரோ நாலஞ்சு விசல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களே
ஆஹ் அதனால அதுலயே வெந்துரு அந்த தண்ணிலேயே ஓகே ஓகே நாங்க இந்த மாரி செய்வோம்மா எப்படி அதான் பாஸ்த்த எப்டி செஞ்சாலு நல்லா இருக் க்கும் போல ஆ சேரி சேரி அப்புறமா நீங்க பண்ணுங்க உம்